ஆ
ம் கேக்குது ஸ்க்ளீரா
ஆ கேக்குதுங்ளா சிஸ்டர்
ம் கேக்குது சொல்லுங்க
ஆ என்ன பண்றீங்க எதா சமைச்சிட்டீங்களா இப்போ நைட்டுக்கு
புரில சிஸ்டர் நீங்க பேசறது சுத்தமா கேக்கவே இல்ல
இனிமேதா ரெடி பண்ணு சிஸ்டர்
ஆ இப்பதா சிஸ்டர் கேக்குது ஏ அப்டி இந்த ப்ராப்ளம் ஏ ஆகுது
அதா இல்ல ஃபோனு ரெண்டு மூணு தடவ கீழ விழுந்துருச்சா
ஆ கொஞ்சோ கிட்ட வச்சி பேசுங்க சிஸ்டர் ஏன்னா நம்ப பத்து நிமிஷோ பேசியு அது வந்து வேஸ்ட் டா போகுது இல்லைங்களா அதுக்குதா இப்பதா நீங்க பேசறது எனக்கு கேக்குது
அதா அது ஸ்பீக்கரு எதாவது இதுவாயிடுச்சான் தெர்ல கடைல குடுக்கணு ஃபோன்
ஆ
நா என் ஃப்ரண்டு பேசமோதுதா எதா சொல்லிட்டே இருந்தா வேற கேக்கல கேக்கல கேக்கல
ஏன்னா அது சுத்தமா நமக்கு எதிர்க்க இருக்கவங்க என்ன பேசுறாங்கன்றதே கேக்கல அது இல்லாம நம்ம பேசியு அந்த நிமிஷங்கள் வேஸ்டா போவு இல்லைங்ளா ஒங்களுக்கும் வேஸ்ட்டா போவு எனக்கு வேஸ்ட்டா போவு ரெண்டு பேருக்குமே வேஸ்ட்டா போவு ஹலோ
அந்த ஒரு காலு ரிஜ ரிஜெக்ட் ஆச்சே அதனால அந்த மேரி ஆயி வந்துருக்கா இப்போ
ஆ தெரிலங் சிஸ்டர் அது எதனால அப்டின்ட்டு எனக்கு இப்போ நா பாக்கலன் நெனைக்கிற இப்பதா பாக்கற டொண்ட்டி நைன் தா இருக்கு செரி அதனால பேசலா அப்டின்ட்டு
சேர் செர் செ
ம் அப்றோ சிஸ்டர் வேற எதனா ரெசிபி எதனா நீங்க செய்வீங்ளா வேற எதா ஸ்வீட் அந்த மாரி
ஆ அது அதெல்லா நா இன்னு செய்ய கத்துக்கல படைப்புதா ஒழுங்காப்ப ஒழுங்கா இல்ல எதோ சாப்புற மேரி பண்ற
ஓ க்லோப் ஜாம்ல்லா செய்வீங்ளா அது ரொம்ப ஈசி
ஆ அது செய்வ ஆ செஞ்சிருக்க
ம் எப்டி நீங்க எப்டி பால் ஊத்தி மாவு இருக்குல்ல க்லோப்ஜாம் மாவு
ஆ
அதுல பால் ஊத்தி பெசஞ்சி பண்ணுவீங்ளா இல்ல தண்ணி அந்த மாரி ஊத்தி பெச
தண்ணி இல்ல நெய் ஊத்தி பெசையவீங்களா
ம் ம்
மாறி மாறி
ஆனா சம்டைம் சொல்வாங்க தண்ணில்லா அதிகமா இது பண்ணா வெடிக்கு அந்த மாரி சொல்வாங்க
அப்டியா நா இது வரைக்கு தண்ணியேதா யூஸ் பண்ணிருக்க
ம்
நீங்க பால் ஊத்தி தா பண்ணுவிங்ளா
ஆ ஏனா அது கொஞ்சோ சாஃப்டா வரு நா இது வரைக்கு ஒரு வாட்டி பண்ணிருக்க இந்த இப்ப வந்து நம்ம வந்து ரெடிமேடா வந்து மாவு வாங்கிறோங்கோ குலோப்ஜாம்க்கு ஆனா வந்து பாத்தீங்ன்னா ரெடிமேடு இல்லாமே வந்து இந்த கோதும மாவு இருக்குல்ல
ம் ம்
அந்த கோதும மாவுல கூட பண்ணலா சிஸ்டர் அந்த மாதிரி க்லோப் ஜாம் கோ
நல்லா இருக்கா அது
ஆ அது நல்லா சூப்பரா இருக்கு சிஸ்டர் கண்ணனா நீங்க ஒரு வாட்டி பண்ணி பாருங்க நா வேனா ஒங்களுக்கு இப்போ ரெசிபி சொல்லட்டுமா
ஆ
இப் எப்டின்னா நீங்க வந்து ஃபஸ்ட் கோதும்மாவு இருக்குள்ள ஒரு ரெண்டு கப் எடுத் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அ பால் இருக்கு இல்லைங்களா அது வந்து ஒரு ஒரு ரெண்டு க்ளாஸ் வந்து நல்லா சுண்ட காச்சிட்டு
ம்
நல்லா சுண்ட காச்சிட்டு அத யறக்கிடுங்க ‌எற கிட்டு கொஞ்சோ கொஞ்சோமா இந்த கோதும மாவு கூட வந்து பால் கொஞ்சோ சேத்து அப்ப கூடவே வந்து நெய்யூ வந்து சேத்து நல்லா நம்ம பெசஞ்சு பெசஞ்சு கலறி விட்டு அந்த கன்சிஸ்டன்ஸி நமக்கு தெரியூ இல்லிங்களா அது வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்கு எந்த பதத்துக் கு இருக்கு அப்பிடின்டு அந்த அளவுக்கு வந்து நம்ம அதெ நல்லா பெசஞ்சி அந்த உருண்டை உருண்டையா நம்ம எப்பேயூமே மாவுல பண்றோம உருண்டை உருண்டையா பண்ணிக்க வேண்டியதுதா பண்ணிட்டு அந்த உருண் ஆ அத உருண்டையா மட்டூ பண்ணாம கொஞ்சோ தட்டயா வச்சுக்கலா சிஸ் டர் லைக் அத வந்து அப்பிடியே தட்டி தட்டையா வச்சுட்டு நம்ம வீட்ல வந்து இந்த ஃபோக்ஸ் ஸ்பூன்லா இருக்கூன்ல்ல இந்த நூடுல்ஸ் ஸ்பூன்
ம்
கேக்குதுங்களா சிஸ்டர்
ம் கோக்குது எதூவூ செய்ல நீங் செய்
ஹா ஹாங் நம்ம வீட்ல வந் இந்த ஃபோக்ஸ் ஸ்பூன்லா இருக்குல்ல சிஸ்டர்
ஆமா
ஹலோ
ஹலோ
ஆ கொஞ்சோ ஹலோ வாச்சூ கொஞ்சோ சத்தமா சொல்லுங்க சிஸ்டர் எனக்கு நீங்க கேக்கறீங்கனா கூட தெரியல ஹலோ ஹலோ கேக்குதுங்களா சிஸ்டர்
ம் ஹூம் கோக்கலீங்க ஹலோ ஹலோவ்
அ ஆ கேக்குது கேக்குது கொஞ்சோ டவர் கெடைக்கிற பிளேஸ்சா வந்துருங்க சிஸ்டர் இதோட அஞ்சு ஆறு காலுக்கு மேலே ரிஜெக்ட் ஆயிட்ச்சு ஆ சேரி சேரி சேரி ஹலோ கேக்குதுங்களா
ஆ கேக்குது சொல்லுங்க
ஹலோ ஆ அந்த ஃபோக்ஸ் ஸ்பூன் இருக்குன்ல நம்ம வீட்ல வெச்சிருப்போமே
ஆம்
ஹலோ
ஹலோவ்
ஆ சொல்லுங்க சிஸ்டர்
கேக்குதா
ஆ இப்பே தா கேக்குது கேக்குதான்னு சொல்றது மட் தா எனக்கு கேக்குது சிஸ்டர்
எல்லாத்தியூ கோளுங்க
இன்னிக்கு ரொம்ப கால் பேடா போவ்து எனக்கு
ம் ம் ம் சரி சரி விடுங்க
கேக்குதுங்களா சிஸ்டர்
ஆ கேக்குது
ஆ ஆ ஓகே ஓகே இப்ப கேக்குது அதா நம்ம வீட்ல அந்த போக்ஸ் ஸ்பூன் வெச்சிருப்போம் சொன்னல
ஆமா
அந்த ஸ்புன வெச்சு அந்த கோதுமையில வந்து அப்டின் இப்பிடி கொஞ்சோ படிய சினா அது ஒரு டிசைன் மாரி வரு அந்த மாதிரி எல்லாத்தியு வந்து ஒரு இருவது முப்பது வீட் ட்ல எத்தன பேரு இருக்காங்களோ அவுங்குளுக்கு ஏத்த மாரி பண்ணிக்கிட்டு
இங்கே இருந்து
அதுக் அப்புறமா அத வந்து எண்ணெயில போட்டு வ கொஞ்சோ நம்ம மீடியம்மா ஏன்னா தீய வெச்சிட்டோனா அது வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது
ஸ்டேட் வர்ராதுங்க
மீடியம்மா வந்து போட்டு அத எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து கொ நம்ம ஜீரா காய்ச்சுவோல இந்த சக்கரல்லாம் போட்டு காய்ச்சும் ஆ காச்சுவோம் இல்லைங்களா அது அந்த மாரி அத வந்து ஒரு பதத்தோட காச்சனும் லைக் வந்து இப்ப நம்ம ஒரு ரெண்டு டம்ளர் சுகர் போட்றோம் அப்டின்னா ஒரு ஒன்ற டம்ளர் அளவுக் தண்ணி அந்த மாரி ஒன்றர டம்ளர் அளவு க்கு தண்ணி வச்சி சுகர் போட்டு நல்லா ஜீராவ நல்லா காச்சணும் சிஸ்டர் அது காச்சி முடிச்சதுக்கப்புறோ கொஞ்சோ அதுக்கப்புறோ நம்ம வந்து லைட்டா ஸ்பூன்ல எடுத் தொட்டு பாக்ணு அப்டி இல்லனா அந்த ஒரு ஜீராவ எடுத்துட் தண்ணில விட்டு பாத்தோம் அப்டின்னா கொஞ்ச அது கொஞ்ச கட்டியா இருக்க மா தெரியு நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி அதுக்கப்புறோ செ ம் ஆமா ஆமா ஆமா ம் அந்த மாரி தெரியும் அதுக்கப்புறோ அந்த டைம்ல நம்ம அப்டியே அத எறக்கி ட்டு எறக்கி வச்சுட்டோம் அப்டின்னா அதுக்கப்புறோ நம்ம இங்க வருத்து வச்சிருந்தோல
ம்
ஆ அத எடுத்து அதுக்கப்புளோ அந்த ஜீராவுள்ள போட் ட்டு இது பண்ணுவோம் அப்டின்னா ஆ இருபட் நீ ஒரு ரெண்டு மண் நேரத்துக்கு அப்புறோம் பாத்தோம் அப்டின்னா நமக்கு அதுக்கப்றோம் கெடைக்கும் அதுக்கப்பறோம் நம்ம அத யூஸ் பண்லாண்
ம் மாவு நல்லா செஞ்சிருக்கணும் அத ட்ரை பண்ணி பாக்குறோ
ஆமா மா சிஸ்டர் ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து ஹெல்தியும் தான் நமக்கு நம எப்பயுமே வந்து இந்த ஆஷிர்வாத் மாவுல தான பண்ணுவோ ம் அது எதோ ஒரு ஆச்சி மாவாஆச்சி மாவு அதுலதா வரும் பாக் கெட்ல ஒன்னு வாங்குனா ஒன்னும் ஃப்ரீ பை ஒன் கெட் ஒன் அப்டின்ட்டு ஆ அந்த மாரி தா நம்ம யூஸ் பண்ணுவோ மோஸ்டா தீபாளி டைம்ல தான் இந்த பண்டுலாம் போடுவாங்கல்ல
ஆம்மா
அந் ஆமா ஆமா அந்த டைம்ல தா அந்த மாரிலா குடுப்பாங்க நெறைய நீங்க இந்த மாரி ஃபண்டுலா போட்ருக்கீங்ளா சிஸ்டர்
ம்
ம்
அது வேனா அது அது குடுத்ததுல குளோப்சாம்லா ஆ தனியா வாங்கிட்ட தோழி
ம் ஆனா இந்த மாரி கோதுமாவுல செய்றதும் வந்து நல்லாருக்கும் சிஸ்டர் நீங்க ஒரு வாட்டி வந்து இத ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா
ம் வேற நீங்க எந்த மாரி கொழம்புலா எப்டி எந்த மாரி கொழம்புலா வெப்பீங்க லைக் இது வரைக்கும் நீங்க கத்துக்கிட்டது கேக்குற
கத்துக்கிட்டது வந்து கார கொழம்பு இந்த கல்யாண வீட்ல வெப்பாங்களே அந்த கார கொழம்பு
ம்ம்
புளி சாத
ம் ம்
அந்த மேரி ஏதாவது சின்ன சின்தா கத்து ரொம்ப பெருசாலா இல்ல
ம் ம்பரவால்ல சிஸ்டர் அந்த கார கொழம்புலா நல்லாதா இருக்கும் அந்த மாரி கத்துக்குங்க அது நம்ம வீட்ல வெக்கிற காரக்கொழம்ப விட இந்த கல்யாண காரக்கொழம்புலா வந்து இன்னு நமக்கு டேஸ்ட்டா இருக்கும்
டேஸ்டா இரு
ம் இன்னோ அதுல சேர்க்கற அந்த இன்கிரீடியன்ஸ்லா நம்ம அத மிஸ் பண்ணாம சேர்த்தோனா
சேத்தா அது கரெக்டா வரு எனக்கு எய ஃபேஸ் ஓட்ட தெரியாது
அதுல முக்யமா போடுவாங்க இல்லங்ளா இந்த மொச்ச கொட்ட இந்த பச்ச பட்டாணி
ம் ல
அதா சம்டைம்ஸ் வந்து இந்த இந்த ஒரு மாதிரி இந்த சுண்டக்காவ காய வச்சு அந்த சுண்டக் காய் வச்சு அதுவு போடுவாங்க ம் அதுவு போடுவாங்க ஆ அதுவு நல்லா இருக்கும் ம் அது முக்கியமா வந்து இப்போ நம்ம வீட்டு நம்ம வீட்டு தெருவுலயே வந்து நெறைய பேருக்கு ஏதாவது ஃபஃங்க்ஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்கள இந்த மாதிரி காரக்குழம்புல்லா வச்சாங்கன்னா அதுவே வந்து எக்ஸஸா தருவாங்க நமக்கு எல்லா எக்ஸ்ட்ரா அது வச்சே நம்ம ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வோட்டுவோ அதெல்லா இன்னு நல்லா இருக்கும் சிஸ்டர்
ஹலோ
ம்ம் அதுமாரியு சாப்டுருக்க ரெண்டு மூணு நாள் வச்சாலு நல்லா தா இருக்கும்
ம் நம் இதுவே நம்ப வீ்ட்ல கூட ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா வச்சுக்கோங்களே யாருக்கோ கல்யாண அப்டின்னா அந்த கார குழம்பு இருந்ததுன்னா நம்ம அதே ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலா போல அந்த மாதிரி இருக்கும்
ஆனா அது நல்ல எண்ணெயில செய்றாங்கள்ல
ஆனா வந்து அது நல்லா இருக்கும் சிஸ்டர் நம்ம ஃப்ரிட்ல வச்சிருந்தா அத வந்து வச்சிருந்து சாப்
ஓ சேர்ப்பா
நம்ம வீட்டுல கூட இப்ப அம்மா வைக்கிறாங்கன்னா நார்மலா கார குழம்பு வைக்கிறாங்க அது நல்லா அவ்ளோ நல்லா இருக்காது அதுக்கு பதில்லா அவங்க கொஞ்சோ ஒரு அர ம நேர ஒரு பத்து நிமிஷ டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி கார குழம்பு வச்சாங்கன்னா உண்மையாவே நல்லா இருக்கும்
ம்ம் ஆமா ஆமா டைம் எடுக்கு வைக்கிறதுக்கு
கொஞ்ச டைம் எடுக்கும் தா சிஸ்டர் ஆனா வந்து அந்த காரக்குழம்புல பார்த்தீங்கன்னா நெறைய வந்து இந்த வரு த்து அரச்சி போடுவாங்க மேபி அதுனால கூட டேஸ்ட் நல்லா இருக்கலா அப்டின்னு நெனைக்கிற
அதுக்கு தனியா அது ம் பொருள்ளா இது அதுவும் தனியா வச்சு அரச்சு போடுவாங்க
ஆமா ஆமா
ம் அதுவும் நல்லாதா இருக்கும் அதுவே செய்றது
நல்லாதா இருக்கும் சிஸ்டர் ஆனா இப்ப வீட்ல வக்கிற கார கொழம்புலா எனக்கு அவ்வளோ புடிக்கறது இல்ல நானே அம்மாக்கிட்ட சொல்வ அடிக்கடி க்கி ஆனா என்னா தா இருந்தாலு இந்த கல்யாண வீட்ல வர மாரி வீட்லயே அந்த மாரி கார கொழம்பு ட்ரை பண்ணா கூட கல்யாண வீட்ல வ
வேற போனு எங்கியு ஒரு அது அவுங்க ஒரு டேஸ்ட்டா கைப்ப
ஆ அவுங்க எப்படி வப்பாங்கன்னே அது நமக்கு சொல்லவே முட்
சொல்ல மாட்டாங்க
ஆமா இப்ப எனக்கு பேசும் போது அந்த கார கொழம்பு சாப்புட்ணு போலயே இருக்கு
நாளைக்கு செஞ்சி சாப்டுங்க
அதா அதா ஒரு நாள் வந்து அத செஞ்சு சாப்புட்ணு எங்க சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க சிஸ்டர் அவுங்க வந்து ஏதாது என்ன செய்யற அப்டின்ட்டு போவாங்க ஆனா வந்து அவுங்க ஏதாவது சொதப்பிட்டு வந்துருவாங்க கடைசில அதனாலயே வந்து அவுங்கள வேல சொல்ற வேல சொல்றது அப்டின்னா ரொம்ப கஷ்டோ ஒரு நாள் அப்டிதா பிரியாணி பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டு இதுவே என் என்ன விட பெரியவங்கதா அவுங்க அவுங்கதா ஃபஸ்ட்டு ஆனா அவுங்க வந்து எப்டிதா இப்போ கல்யாண வேற பண்ணப் போறோ அவங்களுக்கு என்னதா பண்ணப் போறாங்களோன் தெரியல
திட்டு வாங்க போறாங்க அவுங்க மாமியார்ட்ட
மாமியார் கிட்ட திட்டுதா வாங்க போறாங்கன்னு நெனைக்கற பரவால்ல இப்போ போதா கத்துக்கலா ஆனா இருந்தாலு அவுங்க வந்து எப்டின்னா இந்த ஸ்வீட் எல்லா நல்லா பண்ணுவாங்க லைக் வந்து இந்த போலி எல்லா இருக்கு இல்லீங்களா
ம்
ஆ அந்த போலில்லா இருக்குல்ல போலி சாப்ட்ருக்கீங்களா ஆ அந்து அது இந்த ரவா லட்டு இதெல்லா வந்து நல்லா சூப்பரா பண்ணுவாங்க ஆனா வந்து இந்த சமைக் கறது ஒரு நாள் பிரியாணி பண்றன்ட்டு பண்ணாங்க அம்மா அடுத் த நாள் வந்து இனிமே கிச்சன்லயே அவள விடாத அப்டின்ட்டாங்க அந்த மாரி ஆயிடுச்சி சிஸ்டர்
வேணா அப்பயே சொல்லிருக்கலாம்ல எல்லாரு அப்புறோ சாப்ட்டுறனு இன்னா பண்றது சாப்பாலன்னையு சாப்பிடல
இருந்தாலு அப்டிதா சிஸ்ட அப்டி சொல்லி அப்டியே சாப்ட்றது
ம்